அலோ
ஆஹ் எப்டிருக்கீங்க பேசியே ரொம்ப நாளாயிடுச்சு எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கே நீங்க அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த வேலைல்லா எப்டி போயிட்டு இருக்கு இப்ப நீங்க புதுசா ஒரு வேலப் பேயிட்டு இருக்கீங்கன்றதா நா கேள்விபட்ட அந்த வேலயெல்லா எப்டி போயிட்ருக்கு நல்லா போயிட்ருக்க ஏன்னா இப்ப நீங்க இவ்ள நாளா வந்து பாத் திங்ன்னா வீட்டில இருந்து வேல செஞ்சுட்டு இருந்தீங்க இப் இப்போ வந்து அ நீங்க டேரக்டா நீங்க ஆஃபீஸ்ல போய் வேலை செய்ற மாரி நா கேள்விப்பட்ட அவங்ளோட அந்த ஆஃபீஸ் வீட்லந்து வேலை பாக்றதுக்கு உங்களுக்கு அந்த ஆபீஸ்ல போய் உங்களுக்கு அந்த வேல பாக்கறதுக்குமே எப்டினாலுமே அதுல உங்களுக்கு அ வேறுபாடு இருக்குமே எப்படி நீங்க வந்து வீட்டில் இருக்கும் கொழந்தைகளையு சமாளிச்சுட்டு நீங்க ஹஸ்பண்டயுமே காலேல நீங்க ஆஃபீஸ்கு அனுப்பிச்சுட்டு எப்டி நீங்களு காலைல கெளம்பிட்டு எப்படி போறீங்கன்றதா எனக்கே புரில ஏன்னா நானு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இந்தா உங்கள மாதா வேல பாத்துட்டு இருந்தே இப்ப ஆஃபீஸ்கு போகணும்னு நெனைச்சாவே இப்ப பயமா இருக்கல ஏன்னா பச இவங்களுக்கு வந்து பாத்தீங்கனா பள்ளிக்கூடமு இப்ப தெறக்கற ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நீங்க பரவால்ல நீங்க இப்போ ஆஃபீஸ்கு போய் ஆனா ஒரு தனியார் வங்கில நீங்க வேலை பாக்குற மாரி நா கேள்விப்பட்டே அந்த வங்கியில எப்டி உங்களுக்கு வேலையெல்லா எப்டி போயிட்ருக்கு நல்லா போயிட்டுருக்கா இல்ல எப்படி உங்களுக் கடினமா இருக்குதா எப்டி அங்க ஆஃபிஸ்க்கு போய் வேல செய்யறதுக்கு
ல்ல இப்போதிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ப எந்த வேலைக்கு போனாலுமே வந்து அத நமக்கு கொஞ்சோ கடினமாதா இருக்கு ஆனா இப்ப எனக்கு கொஞ்சோ கடினமாதா இருக்கு ஏ அப்டின்னு பாத்தீங்கன்னா காலைல வந்து நம்ம வீட்டுல இருந்து வேலை பாக்கோ வேலை பாக்குறோ அப்படின்ன போது வந்து நம்ம கொஞ்சோ பொறுமையாவே எழுந்திப்போ எழுந்து நம்ப வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லா முடிச்சு அவங்க பல்ல பிள்ளைகள எல்லாருமே பள்ளிக்கு எல்லா கெழம்பனதுக்கப்புறமா வந்து நம்ம பொறுமையா வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட வீட்டுல இருக்கிற சிறு சிறு வேலைகளை வந்து நம்ம போயிட்டு நம்ம பாத்துப்போ ஆனா இப்ப அப்படின்ன போது வந்து எல்லா வேலையுமே நம்ம காலேலயே வந்து கொஞ்சோ முடிச்சு வச்சுட்டு போனாதா ஈவ்னிங் வந்தது நம்ம கொஞ்சோ அ ஓய்வெடுக்க நேர இருக்கு ஏன்னா பிள்ளைகளு வந்திருப்பாங்க. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணு. அவுங்களுக்கு தனியா வந்து ஆஹ் ரெடி பண்ணணுன்றது கொஞ்சோ கஷ்டமாதா இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஏன்னா காலைல கொஞ்சோ நேரமா ஏ நமக் காலேல என்ன சமைக் க்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கொஞ்சோ எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு வந்து படுத்துருவேன் ஆஹ் மாலை காலையில எழுந்த விடனே எழுந் ழுந்த ஒடனே பாத்தீங்க அப்படின்னா கடகட கடன்னு வந்து ஆஹ் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணி காலையில மதியம் ரெண்டு வேலைக்குமே வந்து முடிஞ்சளவு வந்து ஒரு- ஒ-ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து எல்லா வேலைகளும் முடிக்க கொஞ்சோ பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப அடுப்புமே வந்து ஒரு நாலு அடுப் இருக்கிற மாத் திரி வந்து வாங்கிட்டேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடுப்பு இருக்கிற மாதிரின்னா அது நமக்கு மூணு நாளுமே வந்து கொஞ்சோ கடினமா இருக்கு நாலு அப்படின்னம் போது நமக்கு கொஞ்சோ வெ ச்சு எடுக்க ஈஸியா இருக்கு ஒரு அடுப்புல வந்து நம்ம சாப்பாடு வச்சோம்னாலும் இன்னொரு அடுப்புல பருப்பு இன்னொரு அடுப்புல கொட்ட இன்னொரு அடுப்புல வந்து நம்ப டீ காஃபி பால் ஏதாச்சும் வச்சுக்கவும் கரெக்ட்டா இருக்கு அதனால ஒரு மணி நேரத்திலேயே வந்து ஓரளவுக்கு வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் முடிச்சதும் பிள்ளைகளை எழுப் ப்பி அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு ஆஹ் வீட்லயே அவங்க குளிச்சுட்டு சாப்- ப்றதுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கிற அர பாத்திரங்கள் எல்லாமே வந்து கழுவிட்டு நடுவுல டைம் கெடைக்கும் போது போயி நானுமே இப்ப சாப்பாடு செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நான் பாக்ஸ்ல தான் போடுறதுக்கு வந்து எல்லாமே எடுத்து ரெடி ப ரெடியா பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டு தண்ணி எல்லாமே ஊத்தி அவங்க லன்ச்சு பேகும் பக்கமே வச்சுட்டு போயிடுவேன் குளிச்சுட்டு வந்த உடனே வந்து அவங்களோட பாக்ஸ்ல எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டு பாகுக்குள்ளே வச்சுட்டோம் அப்பிடின்னா அந்த ஒரு வேல முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன் அப்பிடின்னா இப்ப ஒருத்தருக்கு பாக் பண்றோம் ரெண்டு பேருக்கு பாக் பண்றோன்னும் போது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் ஆனா இப்ப நாலு பேருக்கு நாலுப் பேருக்குமே பேக் பண்றோன்றது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக் க்கு இருந்தது முதல்ல அத மாதிரி அதெல்லாமே பாக் பண்ணி வச்சட்டு நைட்டே இந்த லஞ்ச் டவல் ஏன் இந்தப் பசங்களுக்குத் தேவையான யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாமே எடுத்து ஆஹ் அவங்களுக்கு டேபிள் மேல வந்து எல்லாமே எடுத்து வச்சிருவே ஏ அப்படின்னாக்க அவங்க குளிச்சட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களே அத போட்டுட் ட்டு ரெடி ஆயிடுவாங்க ஆனா என்ன ன்னா நமக்கு வந்து ஏன் கொஞ்சோ தேவைகள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா நமக்கு வீட்ல இருக்கும் போது நம்ம ஒரு நைட்டியோட உக்காந்து வேல பாத்தாலையுமே வந்து யாருக்குமே தெரியாம தான் இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்பிடி இருக்கிற சூ சூழ்நிலை வந்து இல்ல ஏன்னா நம்ம இப்ப வெளியில போறோம் அப்படின்றதுனால நம்ம உடைகள் வந்து கொஞ்சோ அதிகமாத் தேவைப்படுது அதுல வந்து கொஞ்சோ அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கு ஆனாலும் மின் முன்னாடி நம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தத விட இப்ப கொஞ்சோ ச சம்பளங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தோணல அந்த செலவுகள வந்து சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சோ ஈடு கட்ட முடியுது நா அதிக அளவுக்கு வந்து உடைகள எடுக் க்காம வந்து கொஞ்ச கம்மி கம்மியா தான் உடைகள் வந்து எடுத் த்துட்டு இருக்கேன் இப்ப வந்து நா முடிஞ்சளவு எப்பிடி எடுக்கிறேன்னா் அஹ் துணிகள் எடுத்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பிடி எடுத்து வந்து தைக்க குடுத்துட்டேன் ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப நாளுக்கு வந்து நமக்கு ஆஹ் ஆயுள் காலம் ரொம்ப நாள் உழைக்கும் அதனா அத நம்ப கொஞ்சோ ஃபாலோ பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கே ஆனா ஈவினிங்ல வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஆஹ் இப்பக்க ஈவினிங்ல வந்து அதிகமா பண்ற மாதிரி இல்லா கொஞ்சோ ஏதாச்சும் டிஃபன் ஐட்டம் மாதிரி இப்ப சப் பாத்தி ய்ஆஹ் இட்லி உப்புமா இது மாதிரி விஷய ங்கள் தா வந்து நைட்லயே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்னா நீங்க சொல்றது வந்து உண்மைதா என்னதா இருந் தாலும் நம்ம இப்போ வீட்ல வேல செய்யு போது வந்து பாத்திங்னா நம்ளோட உடை வந்து பாத்திங்னா நமளுக்கு எது வந்து நமளுக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட்டபிள்லான ஒரு சூர்நிலை குடுக்குதோ அந்த உடைய தா நம்ம அணிந்து வந்து வேல செய் செய்வோ ஆனா இப்ப நம்ம வெளியே போ போது வந்து பாத்தீங்னா ஒரு நாகரிகமான ஒரு உடைய அணிந்து நம் வந்து போற மாரி ஒரு இது இருக்கு அதுக்காக மட்டும் மல்லாமல் நம்ம அந்த ஆடை அந்த ஆபரணங்கள் இப்ப அந்த அதுக்கேத்த மாரி கம்மல் அது வெல்லாமே நம்ம சேத்து அதுக்கோ செலவிடுற மாரி இருக்கல இப் இப்போ நம்ம வந்து வேலைக்கு இப்ப நம்ம வெளியே போய் வேல செய்றோ அப்டினா நீங்க சொல்றது வந்து நூறு சதவீத வந்து உண்மைதா நம்மளுக்கு சம்பள வந்து கண்டிப்பா வந்து நம்ம வீட்ல செய்றதுக்கூ வெளில செய் போய் நம்ம வேல செய்றதுக்குமே கண்டிப்பா அது வேறுபாடு வந்து இருக்குது என்னதா நம்ம வீட் துல வந்து பாத்தீங்னா எட்டு மண் நேரத்துக்கு வந்து ஒன்பது மண் நேரமே நம்ம வந்து எ எக்ஸ்டா நம்ம வேலையு செய்து நம்ம குடுத்தாலுமே வந்து பாத்தீங்னா நமளுக் குடுக்கற அதே சம்பளம் தா வந்து பாத்தீங்னா ஒ என்னதா இருந்தாலு இன் இன்கிரிமெண்ட நமளுக்கு வந்து அதுல கிடைப்பதுல்ல நமளுக்கு ஒரு எக்ஸ்டா நமலுக் ஒரு ஊதியம் ஒரு இன்சென்டிவ் அந்த மாரி ஒண்ணு குடுக்குறாங்கன்னா அதுவுமே நம்ளுக்கு வந்து கெடைக்கறதில்ல அது இதுவே நம்ம வெளிலே போய் நம்ம வேலை பாக்கும் போது வந்து பாத்தீங்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்டி இல்ல அப்டின்னா இன்னு பாதி கம்பென்ல வந்து பாத்தீங் னொ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட இன் இன் எக்ஸ்ட்ரா சம்பளம் வந்து பாத்தீங்னா ஏத்தி குடுக்குறாங்க இது நம்ளுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ளுக்கு ஏத்தி கொடுக்கல அப்டினா கூட பரவால்ல அட்லீஸ்ட் நம்ளுக்கு அந்த ஒரு ம ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நம்ளுக்கு அது உள்ள ஒரு ஆய் ஆய் ரூவா ஐநூறு ரூபா அதுல ஏத்தி கொடுக்கு போது அதுல இருக்க சந்தோஷமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்னா ஒரு தனிபாடு தா ஏன்னா நம்ம இதுக்காகவே வந்து பாத்தீங்னா நம்ம வந்து இன்னுமே வந்து பாத்தீங்னா நம்ம வேலை பலனை வந்து அதிகரிச்சு நம்ம நல்லா பண்ணணு அப்டின்ற மாரி நம்மளுக்குமே வந்து ஒரு ஆர்வம் கூட அந்த வேலல வந்து ஈடுபடும் இப்ப வீ இங்க வந்து நம்ம வேல பாத்தோனு வந்து பாத்தீங்னா இப்ப நமளுக்கு வந்து இப்போ இந்த குழந்தைகள பாத்துகிட்டு நம்மளோட நம்ம கனவர்மார்கலே பாத்துட்டு நம்ம வேல செய்யும் போது நமளுக்கு கண்டிப்பா அந்த எத்துல ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தா நமளுக்கு அதுல வருது இதுவே நம்ம போய் நம்ம வெளியில போய் நம்ம வே பாக்கறோ அப்டின்னா வந்து பாத்தீங்னா கண்டிப்பா நம்ளுக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம கூட வந்து சகோதரிகள் சகோதர சகோதரர் பக்கத்துல உட்காந்து இருக்கோ கிற பேசிட்டு நம்ம வேல செய்யும் போது என்னதா நம்ளுக் அது வேலயே செய்தாலும் வந்து பா்த்தீங்னா அதுக்கான ஒரு இது வந்து பாத்தீங்னா நம்மளுக்கு அந்த வேலைய சுமை வே தெரியாம நம வந்து ஒரு நல்ல மன நிம் நிம்மதியான ஒரு வேலை எந்த ஒரு இடையூறுதல் இது எதுவுமே இல்லாம வீட்லருந்து பண்ணுபோது வந்து பாத்தீங்னா கண்டிப்பா வந்து பா்த்தீங்னா இப்ப நம்ம நடுல நம்ம பிள்ளைகள் இடையூறுதல் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அத்தைமார்கள் மொற ஏதாது ஒன்னு ஆஹ் காபி போட்டு தரமுடியுமா அந்த மேரி எதாவது ஒரு உதவி கேக்கும்போது நம்மளால வந்து உதவி பண்ணமாட்டோன்ற சொ சொல்ல முடுயாத ஒரு சூழ்நிலைதா அ ஆஹ் இப்ப நெலம நம்மளுக்கு ஆய்டுச்சு சோ இதுவே நம்ம பேய் நம்ம டா நம்ம பேய் வெளில போய் வேல செய்யுபோது து பாத்தீங்னா அந்த மாரி ஒரு சூழ்நிலை எதுமே இருகாது நம்ம அந்த வேலை அப்டின்னா வந்து பாத்தீங்னா கண் கண்டிப் பா அந்த எட்டு மணி நேரமு வந்து பாத்தீங்னா அந்த வேலையில நம்ம ஈடுபாடு இருந்துருவோ எந்த ஒரு இடையூறுதலுமே நம்மளுக்கு இருக்காது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு போது வந்து பாத்தீங்னா நடுவ் நடுவ்ல வந்து பா பாத்தீங்னா நமளுக்கு அந்த காஃபி டீ கொடுக்கு போது அது குடிக்கோ போது கூட நமளுக்கு வந்து பாத்தீங்னா ஒரு நிம்மதிய நம்மளால குடிக்க முடியும் அதுவே நம்ம வீட்ல இருந்து ஒரு காஃபி டீ போட்டு குடிக்கிறோ அப்டின்னா அது போடுறதுக்கே நமளுக்கு வந்து பாத்தீங்னா அது நம்ம போட டைம் இல்லாமல் பாதி நேரம் வந்து பாத்தீங்னா சாப் அப் டாம கூட வீட்ல இருந்து வேல செய்றோ ஆனா வெளில போனா நம்ம அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து பாத்தீங்னா ஒரு டைம் நம்மளுக்கு அதுல ஒரு நேரம் ஒதுக்குறாங்க ஒரு வெளியில இருந்து வேல செய்றோனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்னா நீங்க உங்களுக்கு நாங் காஃபி குடுக்குறோ இந்த நேரத்தில வந்து பாத்தீங்னா நீங்க உணவு நீங்க சாப்ல்லா அதுவு நா எனக் வந்து பாத்தீங்னா எங்களோட அ நாங்க இருக்கிற இப்ப இது வந்து பாத்தீங்னா இப்ப கிராமப்புறங்கள கூட நாங்க கடையாது நாங்க நகர்ப்புறத்துல இருக்கறனால பாதிக்கு மேற்பட்ட தொழில வந்து தொழிற்சலையில வந்து பாத்தீங்னா இப்ப வந் மதிய உணவு கூட நாங்களே உங்களுக்கு வந்து இதுல குடுக்குறோ நீங்க வந்து காலையில ஒரு ஒன்போது மணிக்கு வேலைய பாத்து நீங்க வந்து ஒரு மாலை ஐந்து மணிக்கே நீங்க போகலாம் உங்களுக்கு வந்து இதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை நாங்களே உங்களுக்கு வந்து சாப்பாடு கூட இதுல உங்களுக்கு நாங்க வந்து குடுக்குறோம்ன்ற மாரி கூட நெறைய கம்பெனில வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாரி இருக்க ஒரு கம் நா வந்து பாத்தீங்னா இப்போ நானு போலான்ற மாரிதா ஒரு சூழ்நில வந்து அமைச்சே பட் ஆனா வந்து எங்களோட வீட்டு சூழ்நிலை வந்து பாத்தீங்னா என்னோட பிள்ளைகள் வந்து பாத்தீங்னா இப்போ ரொம்போ சின்ன புள்ளைகள் இப்ப அந்து அ எல் கே ஜி யு கே ஜி பிள்ளைகள வந்து பாத்தீங்னா தனியா விட்டுட்டு போர் இப்போ வந்து பாத்தீங்னா நம்மளுக்குமே வந்து ஒரு மனசு வரமாட்டென்து
இல்ல கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா அது வந்து முடியாது ஏ சிறிய குழந்தை கால இருக்கு போது அவங்கள வந்து நம்ம தனியா விட்டுட்டு போறதுன்றது வந்து ரொம் கடினமான விஷய தா இப்ப என்னோட கணவருக்கு வந்து சனி ஞாயிறு இரண்டு நாளும் விடுமுறை அப்படின்றதுனால மட்டுந்தா வந்து நா வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்து வந்தே ஏ அப்டின்னா அவர் வந்து சனி ஞாயர் அப்டின்னும் போது அவர் இரண்டு நாளுமே வந்து இப்ப ப பிள்ளைகளுக்கு வந்து சனிக்கிழமை விடுமுறை அப்டின்னாலுமே பாத்துப்பாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்டின்ட்ருக்கு போது வந்து நா தொடர்ந்து ஒரு இரண்டு வருடமாக வேலை பார்த்ததுல வந்து ஒரு ரூபாய் கூட வந்து ஊதிய உயர்வுன்றதே வந்து கடை இல்லாமதா இருந்தது இது வந்து நமக்கு ஒரு அந்த ஒ வீட்ல இருந்து வேலை பாக்றோ அப்டின்றது வந்து நமக்கு ஒரு சேஃபாவே இருந்துருது அதனால அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாம் ரொம்ப நாளா இருந்து அந்த முடிவு எடுக் கவே வந்து இரண்டு வருடங்கள் ஆச்சு அ அது மட் டு இல்லாம பாத்தீங்னா இப்ப நம்ம வெளில வீட்டுல ப்போ இருந்து வேலை பாக்கும் போது கண்டிப்பா அந்த எட்டு மணி நேரமு வந்து நம்ம வேலையே பாத்துக்கிட்டே தா இருக்கிற மாதிரி இருக்கோ இப்ப அதிகமான வேலைகள் ஏதா ச் வந்தாலுமே வந்து நம்ம அதோட சேந்து பத்து முடிக்கிற மாதிரி இருக்கூ அதுக்கு அதிகமான உ கோ தொகையு அது மாதிரி எதுவுமே வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்ப ஆபஸ்ல போது வ நக்கு நிறைய வந்து கொஞ்சோ எல்லேமே வக கிடைக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி போல ஒரு இடைவெளி கிடைக்கும் அதுல டீ குடிக்க போறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு ஒரு அரை மணி நேரமாச்சு அதுல நம்ம செலவிட்டுட்டுதான் வந்து நாங்க வரோம் வந்ததுக்கு அப்புறம் வேலை பாரக்கும் போதது வந்து பேசிக்கிட்டே வேலை பாக்கறதுனால ஒரு மணி ரெண்டு மணி ஆகுறதே தெரியல அதுக்கப்புறம் வந்து மதிய உணவுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்ப இப்ப ஒரு மணி நேரோ அதுல செலவிடுற மாதிரி இருக்கு அந்த அதுக்கப்ரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நாலு மணி நாலு மணி போல வந்து இன்னொரு ஆஹ் தேநீரு
ஆஹ் அதுதா அதுதா தோழி நா சொன்னது அதேதா நீங்க சொன்ன அந்த வேல நிறுவனத்து வந்து பா்த்தீங்கன்னா எனக்காகவு நீங்க வந்து உங்க மேல் அதிகாரிகிட்ட வந்து நீங்க கேட்டு வைங்க நானு என்னோட வீட்டு சூழ்நிலை வந்து சரி செஞ்சுட்டு நானு இன்னு ஒரு மாத காலத்துக் நானுமே வந்து உங்க கூட வந்து வர்றதுக்கு வந்து நானு முயற்சி பண்ற ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்குதா வந்து பள்ளிக்கூடோ திறந்திருக்காங்க பிள்ளைகளு இப்ப வந்திருப்பாங்க சா இத பத்தி நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா இதை பத்தி ந நம்ப வந்து இன்னொரு நாள் இதை பத்தி கலந்துரையாடலா ஏன்னா இப்ப வந்து பிள்ளைகள் வர டைமு ஆயிடுச்சு நீங்க வந்து மறக்காம உங்களோட தொழில் நிறுவனத்துல வந்து எனக்காக நீங்க கேளுங்கள் நானு வந்து இத பத்தி நா உங்களுக்கு மறுபடியு நா அத பத்தி பேசி நா உங்களுக்கு நா கால் பண்ற
கண்டிப்பா நானுமே என்னோட ஆஹ அஹ் மேலதிகார கிட்ட வந்து கேட்டு வைக்கிறேன் நீங்க வந்து உங்களோட ரெசயூ மட்டு கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி நா கேட்டு வை க்கிற நானு நா நாளைக்கா போயிட்டு ஆபிஸ்ல பாத்து பேசிட்டு கேட்டு ட்டு நா உங்களுக்கு நாளை மாலை பொழுதுல வந்து நா அழைக்கிற ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே இப்போ வீட்டுக்கு போற நேரம் ஆயிட்டு இருக்கிறது அதனால நானுமே போகும் போது தொலைபேசியில பேசிக்கிட்டு போறதுன்றது கொஞ்சோ கடினம் தா இப்ப வந்து எல்லாருமே அவசர வேலையா கிளம்பிட்டு இருக்காங்க அதனால ப கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை
கண்டிப்பா நீங்க கேட்டு நீங்க கண்டிப்பா சொல்லுங்கள் சொ ஓகே தொழ நன்றி தொல்லி நன்றி